எப்டி நல்லா இருக்கீங்ளா சாப்ட்டீங்களா நானு நல்லா இருக்கே சரி ஆ இப்போ வந்து பாத்தீங்ன் வச்சுக்கோங்களே நம்ம ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பள்ளி பருவோல்லா வந்து ஒரு மாரி சந்தோஷமா நிம்ம தியா நல்லா இருந்துச்சு ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்டி சொல்றது நா என்ன டா இது இன்னிக் ஒரு நாள் போறதே இப்டி இருக்கு இந்த நாள நம்ம எப்டிதா கடக்க போறோ ஒரு மாரி வாழ்க்கையே வந்து வெறுத்து போன மாதிரி இருக்கே இவ்ளோ பிரச்சனை வருது குடும்பத்த சமாளிக்குணு ஆ வேலைக்கு போற எடத்துல வேலைக்கு போற எடத்த சமாளிக்குணு அது இதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்து எட்டு பிரச்சன இருக்கு அ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொழந்தை பருவோ அப்டின்றது ஒரு நம்ம வாழ்னா வாழ்க்கையிலயே வந்து பாத்தீன்னா ஒரு சுவாரஸ்யமான பருவம் அப்படின்றதுதா நா வந்து சொல்வன் நீங்க வந்து பாத்தீங்ன்னா உங்க உங்க ப பள்ளியில வந்து பாத்தீன்னா வந்து நடந்த விஷ்யோ அந்த மாரி எதாவ்து உங்ளால மறக்க முடியாத அந்த மாரி என்னா இருக்குங்ளா
ஆ நா பள்ளி பருவம் என்னோட பள்ளி பருவத்துலப்போ நா ஆ எட்டாம் வகுப்பு படிக்கும் மோது மறக்க முடியாது அப்டின்றது இல்ல என் வாழ்க்கயே மறக்க முடியாது அப்டின்ற ஒரு சில விஷயங்கள வச்சுதா சொல்ல முடியும் ஆ அதோட அடிப்படையில நா வந்து எனக்கு பள்ளிக்கு போறதே புடிக்காது ஆ நா அதிகமா அ வெறுத்தது பள்ளிக்கு போக தா நா ஆறாவ்து படிக்கும் மோதுல இருந்து சரி நா வந்து பள்ளிக்கு போக மாட்ட வீட் வீட்ல தா இருப்ப வீட்ல அடம்புடிப்ப பள்ளிக்கே போகக் கூடாது அப்டின்ற மாரி ஆ அதன் பிறகு இப்ப பள்ளிக்கு போற டைம்ல ஆ பள்ளிக்கு போறன் சொல்ட்டு வீட்ல இருப்ப ஆ அம்மா கிட்ட இப்ப அம்மா கிட்ட கேட்டு அப்பா கிட்ட கேட்டு இல்ல நா போக மாட்ட அப்டின் சொல்லிட்டு தா இருப்ப ஏன்னா எனக்கு அந்த எடத்துல ஒரு நண்பர்கள் எனக்கு அந்த எடத்துல கெடைக்குல அப்போ எனக்கு சின்ன வய்சுல எதுவுமே தெரில இப் ப்போ இருக்கிற அந்த பக்குவம் ஆ அப்போ எனக்கு இல்ல சோ அதனால நா வந்து பள்ளி பருவத்துல இருக்கும்மோது ஆ நெறைய நாட்கள் வந்து ஆ ஒரு கடுப்பாவே தா இருக்கும் எனக்கு என்னடா இது அப்டின்ற மாரி அதுக்கப்பறமா ஒன்னா வெள்யாட் டுல என்னோட ஆர்வத்த செலுத்த ஆரமிச்ச அந்த வெளயாட்டு வந்து ஆ கொக்கோ அப்டின் சொல்வாங்க ஒரு வெள்யாட்டு அந்த வெள்யாட்டு தா நா வெளாடுவ அப்போ எல்லாருக்குமே ஒரு ஒரு ஒரு ஒரு பீரியட் குடுப்பாங்க ஆ பீ டி பீரியடுன் சொல்ட்டு அந்த பீ டி பீரியட்ல வந்து எனக்கு கொக்கோ வெளாட்றது ஒரு ஒரு நாள் நா போயிருந்த ரொம்ப நாள்க்கு அப்புறோம் நா பள்ளிக்கு போயிருந்த அந்த நேரத்துல கொக்கோ பீரியடு் வந்தது எனக்கு எந்த நண்பர்களு இல்ல அந்த கொக்கோ பீரியட் வந்து எனக்கு ரொம்ப நல்லாருந்தது ஏன்னா வெள்யாடும் போது என்ன ஒரு குழுல சேத்துக்கிட்டாங்க அந்த குழு நண்பர்கள் வந்து மொத்தோ அஞ்சு பேர் இருந்தாங்க அந்த அஞ்சு நண்பர்கள் தா ஆ இப்ப வரைக்கும் என் கூட இர்க்கற்தும் ஆ அந்த அந்த பள்ளி பருவத்திலே அந்த அஞ்சு நண்பர்கள் தா என்ன வெள்ளாட்டுலே சே சேத்துக்கிட்டது அப்போ அந்த நண்பர்கள் தா எனக்கு கெடச்சாங்க அந்த நண்பர்கள் கெடச்சதுக்கப்புறமா நா பள்ளிய நேசிக்க ஆரமிச்ச என்னோட படிப்ப நேசிக்க ஆரமிச்ச அதுக்கப்புறமா தா ஆ பத்தாம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் அந்த நண்பர்களே தொடர்ந்தாங்க ஆ பள் பருவம் இன்னைக்கு மறக்க முடியாது அப்டின்னு ஆ சொல்லனும்னா ஆ என்னோட ஆசிரியர்களும் ஒரு காரணம் தா அதே போல என்னோட நண் ண்பர்களும் ஒரு காரணம் தா அது ஒரு வெளயாட்ல தா ஆரமிச்சது எந்த பள்ளி எனக்கு பிடிக்கலயோ ஆ அதே பள்ளில அ படிச்சி ஆ அந்த பள்ளிக்கு ஒரு பெருமையோ சேத் த்ட்டு வந்த ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட மதிப்பெண்கள் இருந்தது அப்டி போச்சு என்னோட பள்ளி பருவம்
ம் ம் ம் ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க ஆனா ஆனா கரெக்ட் இல்ல இப்போ இந்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம பள்ளில கெடச்ச அந்த ஒரு நண்பர்களுடைய அந்த கூட்டந்தா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாவே வந்துட்டுருக்கு இல்ல அப்டித்தானே இருக்கு உங்களுக்கு
ஆமா கல்லூரி நண்பர்களும் இருக்காங்க இருந்தாலு நம்ம ஒரு ஆழ்ந்த ஒரு நண்பர்கள் ஒரு நெருங்கிய மிகவும் நெருங்கிய நண்பர்கள் அப்டின் சொல்லும் போது பள்ளி நண்பர்கள் தான் இன்னுமு இருக்காங்க ஏன்னா நம்ப ஒன்னா வகுப் புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் பன்னெண்டு வருடம் ஒரு இது ஒரு குழுவோடு நம்ப பயணிச்சிருக்கோம் இப்போ நம்ப காலு ஆ கல்லூரி நண்பர்களும் இருக்காங்க அந்த கல்லூரி நண்பர்கள் ஒரு சில ஆ குறிப்பிட்ட காலத்துல இருந்துருப்பாங்க கல்லூரி காலத்துல இரு இப்பவும் ஒரு சிலர் எனக்கு இப்ப வரைக்கு மிகவும் நெருக்கமா இருக்காங்க
ஓ அப்டிங்
வாழ்கைக்கு என்னோட வாழ்கைய முன்னேற்ற முன்னேத்திர மா ரி நெறைய நண்பர்களும் ருக்காங்க
ம் ம் ம் ம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடய பள்ளி வகுப்பு எல்லா வந்து பாத்துச்சுங்குளேன் எனக்கு யாருமே இன்னுமே அந்த நண்பர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எங் கூட அந்தளவுக்கு நெருக்கமா லா இல்ல எனக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த கல்லூரில இருந்து நா வந்து கத்துக்கிட்ட அங்கிருந்து கிடைச்ச என்னுடைய நண்பர்கள் மட்டுந்தா இன்னுமே எங் கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க எனக்கு வந்து பள்ளி பருவம் அப்டின்னாலே எனக்கு என்ன தெரியுமா ஞாபக வரும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலேலன்னா வந்து ஒரு இப்ப எங்க பேருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக் நாங்க எங்க ஊர்ல வந்து பஸ் ஏர்ற மார் ருக்கும் நாங்க இங்க ஏ இல்ல கரெட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டே காலு அந்த மார்ல நாங்க வந்து போயிடுவோஜேள் ம் ஒம்போது மணிக்கல்லா எல்லாருக்கு ஒம்போது மணி ஸ்கூல் ஸ்டாட் பண்ற மாரி எங்கக்கும் வந்து பள்ளி வந்து ஒம்போது மணிக்கு ஆரம்பிச்சுருவங்க ஆரம்பிச்சுட்டு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ம் ஒரு பீரியட் மாரி இருக்குனு வச்சுக்கோங்களே அது வந்து ஒரு ரெண் நாள் மட்டுந்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டுக்கான அந்த இது இருக்குல அந்த பீரியட் வந்து பாத்தீன்னா அந்த ஆ என்னைக்கா எங்களுக்கு வந்து பாத்தீன்னா எனக் கருத்தறிஞ்சு எனக்கு ஞாபக இருக்கிறது வெள்ளிக்கிழம ஒரு நாள் இருக்கும் அப்றம் புதன்கிழம இருக்குனு நினைக்கிறே இந்த ரெண் நாள் தா இருக்கும் எப்படா இந்த ரெண் நாள் வரும் எப்படா இந்த ரெண் நாள் வரும் அப்டின்ற மாரி நாங்க அவ்ளோ ஒரு எதிர்பார்ப்போட வந்து பாத்தீன்னா வந்து உக்காந்து இருப்போம் அப்ப வந்ததுன்னு வச்சுக்கோங்களே அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த அந்த எப்ப எனா நமக்கு வந்துட்டு ஸ்கூ நமக்கு பள்ளி எல்லா என்ன இருக்கும் படிக்வே புடிக்காது என்ன பண்ணு வாங்கன்னா கரெட்டா வந்து ஆசிரியகள்லாம் கரெட்டான டைமுக் கரெக் டா வேற வந்துருவாங்க வந்தாங்கனா அவங்க மனுப்படிக்க சொல்லுவாங்க டெஸ்ட் வைப்பாங்க அடிப்பாங்க வெள்ல போயி நில்லுன்னுவாங்க முட்டி போடுன்னனுவாங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய தலவலியா ருக்கும் அப்புறம் என்ன பண்றது நம்ம படிச்சுதா ஆவணு ஆனா நா வந்து பாத் படிப்பே அதுனால வந்து நம்ம அந்த அளவுக்குல்லா அடிலாம் வாங்க மாட்டோம் எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் என்ன பண்ண எப்பவுமே ஆ பள்ளிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு இருவது நாலு முப் பதுக்கு விட்டுருவாங்க ஆனா எங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அஞ்சு இருவது வரைக்கும் ஒரு இந்த இது சொல்லுவாங் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இருக்கும்ல அதெல்லா வந்து பாத்தீன்னா வைப்பங்க நாங்க என்ன பண்ணுவோம் அத நால் இருவது ஸ்கூல் விட்ட ஒனே என்ன பண்ணுவோனா எங்க பள்ளிலயே வந்து அது பேர் என்னது ஒரு போண்டா கடை ஒண்ணு இருக்கும் அந்த போண்டா கடைல போயிட்டு நல்லா போண்டா வாங்கி சாப்பறது அது இதுன் சொல்லிட்டு நல்லா வாங்கி சாப்புடுவோ என்ன பண்ணுவோ எங்க வீட்ல வந்து ஆ பேருந்துக்கு போயிட்டு வர்றதுக்காக என்ன இருவது ரூபா குடுப்பாங்க அந்த இருவது ரூபா நா என்ன பண்ணுவேனா இங்க போயிட்டு சாப்டுட்டு எங்களுக்கு அப்பல்லா வந்து பாத்தீங்கன்னா பாஸ் மாரி ஒண்ணு குடுத்துருப்பாங்க அத எடுத்து என்ன பண்ணுவோனா நாங்க இந்த எப்டி சொல்றதுன்னா இந்த அரசு பேருந்துல்லா இருக்குல்ல அதுல்லா வந்து நாங்க அழக வந்து என்ன பண்ணு ஏறி போய்ருவோ இந்த மார்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து போயிட் இருந்துச்சு ஆனா அந்த ஒரு வாழ்கையே வந்து பாத்தீங்கனா ரொம்ப நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா இருந்த மாரி இருந்துச்சு இப்பெல்லா நெனைக்கும் போது நம்மளா இப்டில்லா மாட பண்ணிட்டு சுத்திட்டு திரிஞ்சுட்டு இருந்தோ அப்டின்ற மாரி இருக்கு ஆனா என்ன பண்றது அந்த அதாது அந்தந்த பருவத்த அப்பப்பவே வந்து பாத்தீங் னா வந்து நல்லா சந்தோஷமா ஆர்வமா அத நம்ம வ ஆ எடுத்துட்டு வந்துர்ணு போல இப்ப வந்து அது இல்லயே அப்டின்றதல்லா நனச்சுக்கிட்டு அதெல்லா உக்காந்து சங்கடப்பட்டுனு இருக்கறதுல்லா ரொம்ப வந்து ரொம்ப கடுப்பான விஷயமா தா இருக்கு அப்றோம் வேற என்ன பாத்தீங்கனா எனக்கு இந்த பேருந்துல போய் வர்றதாங்க ஒரு பெரிய தலவலியாவே இருக்கு ஏனா வந்து எப்டினா நா நெறைய டைம் வந்து பாத்தீங்னா தொங்கின்லா போயிருக்கே சீட்டே கெடைக்காது நின்னுனே போற மாதிரி இருக்கு அது இதுன் சொல்ட்டு ஆயிரத்தெட்டு பிரஷ்ன வரு அங்க இங்கன் வேற இந்த எப்டி சொல்றது நாங்கல்லா வந்து பாத்தீங்னா ஃபுல்லாவே வந் து பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வேற அதுனாலே வந்து அது இதுன் சொல்ட்டு இப்பிடிலா இருக்கு என்ன பண்றது எல்லா வாழ்க்க அப்டிலா வந்து பாத்தீன்னா வந்து போயிட்டுருந்துச்சு உங்களுக்கு எப்டிங்க இப்ப இந்த அ இப்ப நீங்க ஸ்கூல் இப்ப நீங்க ஸ்கூல்க் போறீங்க ஸ்கூல் போய் எப்டி கரட்டா படிப்பீங்ளா இல்ல எப்டி ஊர்லா சுத்துவீங்ளா
நாலா பின்னாடி பெஞ்சலதாங்க ஒக்காந்துருப்ப நாலா படிக்கவு மாட்ட ஒன்னு பண்ண மாட்ட எனக்கு வெளாட்டுலதா அதிகமான கவன செலுத்துவ அதே போல நீங்க போண்டான்னவோன்ன எனக்கு ஒரு ஞாபகம் வந் துருச்சி ஒரு அந்த பள்ளி பருவத்துல நா ஒரு பத்தா வகுப்பு படிச்சிட்ருப்ப அந்த டைம்ல கடைசி பீரியடு மூணு மணிக்கு எங்குளுக்கு பெல் அடிப்பாங்க எங்குளுக்கு மூணு நாப்பத்தஞ்சுக்கு வெளிய விட்ருவாங்க நா படிச்ச பள்ளில மூண் மணிக்கு விடும்போது அப்போ அ ஒரு அக்கா அங்க வந்து கட வச்சிருப்பாங்க போண்டா வட இது எல்லாமே அவுங்குளு வச் சிருப்பாங்க சோ அந்த டைம்ல ஒரு சாப்ட்ருப்போ நம்ப லஞ்ன்சு அ ம மதிய உணவு சாப்ட்டுட்டு திருப்பி நம்ப அ மாலைக் வந்துருவோ அப்ப மூண் மணிக்கு வந்து எல்லாருக்குமே பசிக்கு அந்த நேரத்துல வந்து வீட்டுக்கபோய் சாப்புன்னு நெனப்பாங்க ஆனா நாங்க வந்து இந்த மூண் மணி டைம் தா நாங்க அ மாலை உணவாக கருதுவோ அந்த நேரத்துல என்ன பண்ணுவோ போயிட்டு நிப்போ ஆனா சாப்புட்றத்துக்கு அந்த டைம்ல ஒரு அ அப்போ வந்து ஒரு போண்டாவோட வெலையே அஞ்சு ரூபா இருக்கு அந்த அஞ்சு ரூபாருக்குற போண்டாவ வந்து அ மூணு போண்டா வாங்குனா அதுல பதினஞ்சு பேர் பகுந்துப்போ கொஞ்ச கொஞ்ச கொஞ்ச கொஞ்சந்தா அப்போ அதுல இருந்த சுவை வந்து இப்போ நம்மகிட்ட ஒரு நூறு ரூபா இருந்தா கூட அந்த பதினஞ்சு பேரு பகிர்ந்து சாப்பிட்ட அந்த சுவை வந்து இப்ப நம்ப எவ்ளோ பண குடுத்தாலு இல்ல ஏனா அந்த பசில நம்ப கொஞ்சமா சாப்பிட்டதுதா அந்த சுவை ஆ இருந்துதுன் சொல்ட்டு நா நெனக்கிறே இந்த மாரி இருந்துது அதே போல நா ஆ படிக்கிற விஷ்யத்துல வந்து எப்போ நா அதிகமா படிக்க ஆரம்பிப்பனோ ஆ அந்த எங்ளுக்கு தேர்வு நெருங்கும்போது அந்த நேரத்லதா நா படிப்பே நா ட தெனமு படிக்கிற அ கேரக்ட்டர் கெடயாது நானு நா தேர்வு நெருங்கும் போது மட்டுந்தா படிப்பே அதுனாலதா என்னமோ என்னோட மதிப்பெண்களு கொஞ்சொ அ தேர்வுக்கேத்த மாரியே இருக்கு ஆ மிகவும் அதிகமாவு இல்லாம மிகவும் ஆ கம்மியாவுஇல்லாம ஒரு சராசரியான மதிப்பெண் நா எடுப்பே நா அதிகமா என்னோட பள்ளி பருவத்த ஆ நேசிக்கனு நா பள்ளிப்பருவத்த முழுமையா அனுபவிக்னு அப்டின் நெனச்சு படிச்சே
ம் ம் ம் ம் நானு வந்து பாத்தீன்னா வளயாடுவ ஆனா அந்த அளவுக்லா விளயாட மாட் நாங்க வந்து பாத்தீங்ன்னா இந்த ஒரு குச்சி வந்து பாத்தீனா வந்து நடுவுல வச்சுருவாங்க நடுவுல வச்சுட்டு அததாண்ட சொல்வாங்கள்ல அந்த மாரி விளயாட்றது இந்த மார்லாந்தா வந்து பாத்திங்னா வந்து நாங்க வந்து விளயாடு நீங்க சொன்ன மாரி அந்த கொக்கோலா நாங்ளுமே வந்து பாத்தீனா வெளாடு ஏனா மெய்னா வந்து பாத்தீங்னா பொண்ணுங்க அந்த கொக்கோ விளையாட்றது அதுக்கப்றோ வந்து பாத்தீங்னா இந்த கூடைப்பந்து விளையாட்றது கைப்பந்து விளையாறது இந்த மார்லா வந்து பாத்தீங்னா விளையாடுவாங்க ஆனா எங்ளுக்கு தெரிஞ்சது வந்து ஒரு சில டைம்ல மட்டு நா போய் இந்த கைப்பந்து விளயாட்றது கூடப்பந்து விளயாட்றது அதல்லா வந்து பாத்தீங்னா விளயாடுவே ஆனா அதிகமா விளயாட்றது வந்து பாத்தீங்னா இந்த கொக்கோ அந்த மார்தா வந்து பாத்தீங்னா விளயாடுவோ ஆ வந்து இந்த பள்ளி பருமையு வந்து பாத்தீங்க அப்டின்னா ஒரு மாரி ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப சந்தோஷமா கொஞ்சொ நல்லாருந்ததுல்ல அந்த அந்த வாழ் க்கே கொஞ்சோ நல்லாருந்த மாரி இருந்துச்சு
ஆமா ஆமா மறக்க முடிமா நம்ம பள்ளி பருவத்த நீங்ளு செரி நானு செரி என்னோட பள்ளி பருவத்த என்னால இப்போ இல்ல எப்போவாந்தாலு திருப்பி நம்ம போக முடியாத ஒரு எடோ
சரி சரி சரி நம்ம இன்னக்கி வந்து பாத்தீங்னா இந்த உரயாடல முடிச்சுக்லா நன்றி வணக்கம்
நன்றி நன்றி